நல்லாருக்கீங்ளா
ம் வணக்கம் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே என்ன பண்றீங்க
ம்
சாப்ட்டீங்களா
ம் நல்லாருக்கோ என்ன நீங்க என்ன பண்றீங்க
சாப்டீங்களா
ம் நா சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆத்தோ என்ன சாப்பாடு
ம் தோச நீங்க சாப்ட்டீங்ளா நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ இனிமே தா செஞ்சு சாப் பிள்ளைங்கள இப்ப தா சா ஸ்கூல் அனுப்புன இனிமே தா சாப்டணு நெறய வேல இருக்கு ஜாம வெளக்கிட்டு துணி துவச்சுட்டு இன்னு கொஞ்ச நெறய வேல இருக்கு அது அப்பறமேதா சாப்பட்ணு நீங்க எல்லா வேலயு முடிச்சுட்டீங்ளா
ம் எல்லா வேலயு முடிச்சாச்சு நீங்க ஏ வேல பாக்கல
இப்பதா துணில்லா தொவச்ச இனிமே தா சாப்பட்ணு மதியத்துக்கு என்னா செய்றதுன்னு தெரியல அந்த காய்கறி வாங்கனு கடைல போய்ட்டு நீ எங்க காயில்லா வாங்குவீங்க
நாங்க வந்து கொ கொல்லதா வச்சிருக்கோ அதுல வந்து நெறய காய்தா வெளைக்கு அத வந்து மருந்தா அடி போம் அதிலருந்து காய்ல்லா எடுத்து‌ சமைப்போ
என்னென்ன காயெல்லா போடுவீங்க கொல்லைல
ஆ தக்கா தக்காளி கத்திரிக்காய் அந்த மாரி எல்லாமே போடுவோ
என்ன செய்வீங்க எதாவது மருந்து கிருந்து அடிப்பீங்ளா
ஆ மருந்துல்லா அடிப்போ
என்ன மருந்து அடிப்பீங்க
இந்த பூச்சி வராம இருக்கிறதுக்காக மருந்து அடிப்போங்க
இந்த வேப்பெண்ணெ கரைசல் அது மாரி சொல்றாங்க அதெல்லா அடிப்பீங்ளா
ம் அடிப்போ செடி வந்து எதா பாதிப்பு இல்லாம இருக்கக்காக
இது தெரிய்ல அப்பற வந்து இந்த கலைச்செடிலா நா
இந்த களச்செடிலா ஒக்காந்து ச வந்து புடுங்கி போட்டு அப்றோ வந்து பூச் செடியா நாட்டு வெப்போ
அது வந்து அது அ நெறைய மொளச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன செய்யறது எதாவ்து மருந்து அடிக்கலாமா எப்டி அடிக்கனு அந்த மருந்து
ஆ இப்ப வந்து இந்த கடைல வந்து அவ்க வந்து ஆ களக்கொல்லினு மருந்து இருக்கு அந்த களக்கொல்லிய வந்து ஒரு தண்ணீல வந்து மிக்ஸ் பண்ணி அத வந்து நீங்க வந்து இத அடிச்சிக்கலா
ஓ அப்டினா அடிச்சிக்கலா மேல பட்டா செத்து போயிடுமா அந்த செடி
ஆ அப்டியே காஞ்சி வந்து செத்து போயிரு அது
ஓ சேரி சேரிங்க நானு அதா செய்யலானு பாக்குறே வேற என்ன வெச்சிருக்கீங்க ஒங்க தோட்டத்துல என்னன்ன மரலா இருக்கு
மர வந்து வாழ மர தெ தென்னமர மா ஆ மாங்கா மரலா இருக்கு
வேற எதா வெச்சு வாழைமரலா வெச்சு என்னென்ன வாழ வச்சிருக்கீங்க
ஆம் ஆ மாமரந்தா வச்சிருக்கோ அப்பறோ வந்து வாழ மர
அது செவ்வாழலா வெச்சிருக்கீங்களா
ஆ வச்சிருப்போம்
அப்போ என்னன்ன வச்சுருக்கீங்க
ஆம் அது கொஞ்ச நாளு முன்னாடிலா போட்டோ அது வந்து இப்போ வளந்துட்ருக்கு
என்னென்ன பூவுலா இருக்கு
பூ வந்து ஆ செம்பருத்தி இருக்கு அ ரோஸ் இருக்கு அப்டி நெறையா இருக்கு
மல்லி செடிலா வெச்சிருக்கீங்களா
ஆ வச்சிருக்கோம்
அதுக்கு இந்த பந்தல் பேட என்ன செய்வாங்க எங்களுக்கு தெரியல
ஆம் இந்த வந்து பந்தல போட்ணு சே அப்டியே வந்து வேலியா போட்டு இத பண்ணோ
இப்டி கம்பு நட்டு போடுவீங்ளா எப்டி போடுவீங்க
அ கம்ப நத்தி அந்த கைலருந்து கயிற வந்து கயிறு மேல போட்டு அப்டியே கட்டுவோம்
சேரி சேரிங்க வெள்ல சேரி இன்னக்கி நாளக் கழிச்சு இந்த கடைக்குலா போவீங்ளா
இல்ல கடைக்கே போ மாட்டோ நாங்க வந்து எதா காய்கறி தேவனா அங்க போய் எடுத்துப்போ நாங்க
சேரி சேரி ஆமா இப்ப வேற விக்கிற வெலவாசிக்கு எங்கப்போ இப்ப நாங்கலா இந்த வார சந்தைக்கு தா போவோ வார வார போயிட்டு அ இங்க பக்கத்துலே சந்த போடுவாங்க அங்க போயட்டு ரெண் காய்கறிகளு நீங்க இந்த கெழங்கு வகைலா போட்ருக்கீங்ளா உங்க தோட்டத்துல
ஆ போட்ருப்போ
ஏ மூலிக செடி இந்த துளசி தொளசி கத்தாழ அது மாரி எதாவ்து வச்சிருக்கீங்களா மாடில
ஆ வீட்டு மாடில வச்சுருக்கோ நாங்க
அது நல்லா வளருதா
ஆ நல்லா வளருது டெய்லியு வந்து சாயங்கால வந்து தண்ணிய ஊத்துச்ச அத வந்து அ தண்ணி இருந்தா வளரு
அதுனால தா பாக்குறே மாடிய தோட்டம் வைக்கலானு பாக்குறே எங்க முடிய மாட்டுது நீங்க மா செடில எங்க வாங்குவீங்க
இந்த வநது ச அ ஞாயித்துகெழம சந்தபோடுவாங்கல அங்க வாங்குவோ
நல்ல செடியா விக்குமா அங்க
ஆ விக்கு
சரி சரிங்க பைய உங்க பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ ஸ்கூலு போயிட்டாங்க
எத்தன பசங்க உங்களுக்கு
ஆ ரெண்டு பேரு வாங்க
ல்ல என்ன பண்றாங்க
ஆ இ ஸ்கூலு போக போறாங்க அதுப்ப வந்து இந்த படிச்சிருக்காங்க
படிக்கிறாங்க ரெண்டு பசங்களு
ஆ டென்த் ஒரு படிக்கிறாங்க செகண்ட் ஒருத்தவுஙக படிக்கிறாங்க
நல்லா படிப்பாங்களா டென்தலா ரொம்ப கஷ்டமாச்சே எப்படிலா படிப்பாங்க
எல்லாமே அந்த வந்து ப யூடியூப் பாத்துதா படிக்கிறாங்க
இப்டி எந்திருச்சு படிப்பாங்களா தானா படிப்பாங்களா
இது மாரி கைடா குடுத்துருவாங்க ஸ்கூல இருந்து அத வச்சு படிப்பாங்க
ல்லா சரி கோயிலுக்கு எல்லா போவீங்களா
ம் வார சனிக்கிழம போவோ
சேர் சேரிங்க அடுத்து ஊர் பயணோ அது மாரி எல்லா போவீங்களா ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
கேக்குதுங்களா அ டூரு பையனோ அது மாரிலா லா வந்துச்சு டூர்லா போயிங்களா ஆ சொல்லுங்க
ஆ போவோ மே லீவுல போவோ
என்ன என்ன ஊருக்கெல்லா போயிருக்கீங்க
ஆ கேரளா போயிருக்கோ அப்புற திருப்பத போயிருக்கோ
எப்பியா திருப்பதி போன அனுபவத்த பத்தி கொஞ்ச சொல்லுங்களே
அங்க போய் அந்த அங்க அப்ப வந்து எல்லாருமே குடும்பத்த சேந்து போவோ பா பாட்டி தா தாத்தா எல்லா சேந்து போவோ
எதுல போவீங்க
ஆ கார்லே போயிருவோ
ந்தமா காரு வச்சிருக்கீங்களா நீங்க
ஆ வச்சிருக்கோ
சரிங்க சரிங்க ம மூணாறு லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்குமே
போயிருக்கீங்க
அந்த கார்ல போயிருக்கோ
த்தட போயிருக்கீங்க
அது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போயிர்க்கோ
அத் நல்லா இருக்குமாங்க அந்த பிளேஸ்லா நாங்க போனது இல்ல கொஞ்ச சொல்லுங்ளே எப்டி போணுன் சொல்லிட்டு எனக்கு வாமிட்லா வரு அதனால நா அ அந்த அளவுக் போமாட்டே நீங்க எப்டி போனீங்கன் கொஞ்ச சொல்லுங்ளே
இப்ப கார்ல போம்போது தா நாங்க வந்து வாமிட் வர்துக்காக இத வந்து மர் மர்ந்தா வாங்கிட்டு போவோ மருந்த மாத்திரலா வாங்கிட்டு போவோ
ஆ செரிங்க கிய பாக்கறதுக்கலா எடோ நல்லா இருக்குமாங்க
ஆ நல்லா இதே மாரி டூரிஸ்ட ஸ்பாட்ஸ்லாக்கு அந்த ஷூட்டிங் கேம்ஸ் தா க்கு நெறயாக்கு இந்த போட்டிங் தா க்கு
செரி செரிங்க நாப்பாடுலா எப்டிங்க இங்க
சாப்பாட்னா நம்ம மல மேல ஏறும் போது தா வந்து நம்ளுக்கு சாப்பாட்லா இக்காது செல செல எத்ல வந்து நூடுல்ஸ் சாப்டுவாங்க
நா அந்த கேரட்ல நெறைய விக்குமே அதெல்லா வாய்ன்ட்டு வருவீங்ளா
ஆ வாங்கிட்டு வருவோ
அ பேறென்ன அங்க சாப்புலா அங்க இந்த சோளலா விக்கிறாங்ளே அதெல்லா சாப்டுவீங்ளா அது எப்டி இருக்கு அது
சோளோ வந்து நாங்க அந்த கடைலதா வாங்குவோ அந்த கேர்ளாந்த கடதாக்கும்ல அங்க தா வாங்குவோ
எப்டி தருவாங்க அங்க அங்க
அவுங்க வந்து அவுங்க வந்து கொஞ்சோ ஹோல்சேலா வச்சிட்டாங்க அங்க அம்புள்து அங்க அங்கிந்து வாங்கிப்போ
எப்டி சுட்டு தருவாங்ளா இல்ல அவிச்சி அது மாரி ஏதாது தருவாங்ளா
ஆமா இப்ப ஸ்வீட் கேன் கேட்டேன்ச்சு அவுங்க வந்து இதுமேர் ஸ்வீ இந்த அந்த ஸ்வீட்டா போட்டு குட்த்தாங்க இது வந்து தருவோ கொஞ்சோ ஒரப்பா கேட்டேன்ச்சு வந்து வ அத வந்து சுட்டு தருவாங்க
இப்ப மொளகாத்துள் போட்டு தருவாங்கன் சொல்றீங்க சேரி செரிங்க ஏ அடுத்தடவ போனா என்டா சொல்லுங்க கண்டிப்பா நானு வரே என்னயு கூட்டிட்டு போங்க
ம் சேரி
செரிங்க வேர்இன்னங்க செதீ என்ன சாப்பாடு மதிய சமைக்க போறீங்க
மதியமா வந்து ஞாய்த்திகிழம வேற வர்து அவ வந்து ஏதாது நான்வெஜ்ஜா வாங்ளான் இர்க்கோங்க
செரி சேரி பிஜ கோழியா ஆடா
அவ வந்து எங்க புள்ளைக்கு வந்து மட்னாது கோ மட்னா புடிக்கு அத் வந்து மட்னா கா பிடிக்கு
சேர் செரிங்க செர் நல்லா சாப்பிடுங்க உடம்ப பாத்துங்க அடிக்கடி இதுவா வார வார ஏதாச்சு ஊருக்குலா போவீங்ளா கோயிலு அந்த மேர் கடற்கரை அது மேரிலா போவீங்ளா
சேர்ந்து போவோ இல்லென் செர் அந்த டென்து வந்து படிக்கிணு ரொம்ப படிக்கு படிப்ப தறையக்கு அத வந்து படி படிக்க வெப்போ
ஏ என்னைக்காச்சு கூப்ட்டு போவு பசங்ளை டெய்லியு படிப்பு படிப்புனா பசங்களுக்கு கொஞ்சோ வந்து அ, கொஞ்சோ சுறுசுறுப்பா இல்லாம இருக்கும். அங்க இங்கயும் போனாதா கொஞ்சோ நல்லா இருக்கும். அடிக்கடி கூப்ட்டு போங்கோ என்னைகாச்சும் ஒரு நாள் கூட்டிட்டு போலாம் தப்பு இல்ல கூட்டு போங்க.
ஆ.. நல்லா வருவோம் மாங்கனி திருவிழா, அந்த லீவு தான் வரும் அப்பதான்ங்கே அழச்சப்போவோம் மாங்கனி திருவிழாக்கு தான்.
இங்கேனா கடையிலா நெறைய இருக்குமாங்க.
ஆ.. கட நெறையா இருக்கும்.
என்னென்ன கடையெல்லா இப்ப என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கலாங்க போனா.
அங்க போனான்ச்சே கொஞ்ச தூரம் போனா, அங்க வந்து பதினஞ்ரூவாக்கியா நெறைய பொருள் இருக்கும். அதுமாரி நெறைய பொருள் இருக்கும்.
சேரி சேரிங்க சேரிங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். ஆ சொல்லுங்க.
அவுங்க ஸ்கூலுக்க போகாம நெறைய . ஸ்கூலுக்காக பென்சில், ஸ்கேல்லா நெறைய தருவாங்கலா.
சேரி செரிங்க, வீட்டு உபயோக பொருட்கல்லாம் வாங்கலாமா.
ஆ.. வாங்கலாம்.
அதெல்லாம் கம்மியா இருக்கும். மலிவா இருக்கும்.
ஆ.. மலிவா இருக்கும்.
ஆ.. சேரி டியர், உண்மையா உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க, மை டியர். நேரம் இருக்கும் போது உங்கள்ட்ட பேசுறேன். நீங்களும் எனக்கு காலு பேசுங்க.
உம்.. சேரிங்க அப்றோம் பேசுறோங்க.
சரி காய்ஸ்
அடுத்த பேசுவாங்க, உம் சரிங்க.
டாக்டர் ஆ சேரிங்க.